என்ன வந்துருச்சு
ஆ இந்த புள்ளதா நாந்தா சொன்னனே இந்த புள்ள என்னமோ பண்ணி எனக்கு அனுப்பி உடுன்னு
என்னமோ பண்ணி அனுப்பி விடுமா
என்னமோ பண்ணுது தெர்ல என்ன பண்ணுதுன்னு
ம் ம் உன்ன விட ஒரு உன்ன விட எதும் கூட கீட படிச்சிருச்சா அந்த புள்ள
என்னண்ணே
உன்ன விட ஒன்னாப்போ ரெண்டாப்போ கூட படிச்சிருச்சோ
இல்ல என்னவிட ஒரு வருஷோ முன்னாடியே படிச்சிருச்சு போனுச்சுண்ணே
ஓ
போன்லயூ கொஞ்சொ டெவலப்மெண்ட் அதிகம்னே நம்ம வீக்குனே ம் அது நெலயா இருக்கும்னே உள்ள வந்து இந்த அது என்னன்ன காலு அந்த கால்லா பேசுவாங்கல்ல அடமின் போறதா அட்மின் போறதா அ அ அட்மின் போடுங்க அட்மின் போடுங்க ‌இன்பாங்களே அட் மீனா அட் மீனோ அது என்னமோ ஒரு
ஆம் நமக்கு முன்னாடி வோலப்பா பா பார்த்துட்டுருச்சே அதுவா ம்
நா தன் சொன்னேங்கல்ல
நோ அதெ நாக்குலா வறண்டு போச்சு மச்சி
ஆமா சாப்ட்ர்சு
ம் செரி
முந்தா நேத்தா அது நா இப்ப ஒரு ஃப்ரெண்டுக்கு புடிச்சு விட்டேன்னு சொன்னேன்ல
ஆமா
அதுகிட்ட பேசி இருக்க ஒரு மணி நேரம்மா மாத்தி மாத்தி முன்னாடி என்ன போச செல்ற நீ ஏதாவது ஒரு பையனை கரெக்ட் பண்ணி பேசு அண்ணன்னா
பையனோ கரெக்ட் பண்ணி பேசவா
நா வுப்போ
ஆ இப்ப போரே பாருல்ல குரூப்ல
என்னன்னே
நானூ குரூப்ல பேசாம போடப் போறே
குரூப்ல போட்டு வூடு கால் வருது நானே இப்ப குரூப்ல போட்டுதே அந்த பிள்ளய ஃப்ரெண்டு புடிச்சு அக்காக்கு போட்டு வுட்டு
செரி செரி
நா சொல்லிருக்கே அந்த புள்ளய்கிட்ட உங்களுக்கூ போட்றேன்னு உங்க எல்லாருக்குமே சொல்லிவுட்றேன்னு
அப் புடியா
ம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாதா பாவே யாருமே இல்லயா அதனால அத நம்ம புடிச்சோ நம்ம ‌அத புடிச்சாச்சு
அ உனக்கு நா ஆதரவு எனக்கு நீ ஆதரவு மாதிரியா
ஆமா ஆதரவு கொடி காட்டியாச்சு
செரி செரி
அப்புறோ டூட்டி எல்லா எப்படின்னே போது உனக்கு நாளைக்கு மெனூ தானே ரொம்ப சட்ட சிக்கலா இருக்கு கொத்தவரங்கா இருக்குன்னே
சாம்பார் வச்சி முடிச்சிவிட்ரு வெள்ளிக்கிழம சாம்பார் வைக்கறதே நம்மளோட ஐதீகெ ம்
முருங்க கீர இருக்கு சாம்பார் வச்சிவுடுவோம்னோ
ஆ
ம் ஹூம்
வெள்ளிக்கிழம சாம்பார் வச்சீங்க கரெக்டா தா இருக்கூ முருங்ககீர
நீ வேணா பிட் பார்த்து எத்துக்கோ இந்தா ம்
ம்
முருங்கைகா இல்லணே முருங்க கீர
அத முருங்கைகீரை சாம்பாரா வெக்கப்போற
ஆமாணே சூப்பரா இருக்கு
சூப்பு சூப்பு போட்டு குடிக்கணு தானே
சூப்பு வெறு வயித்துல குடிக்கலாம் ணே நாளைக்கி கொழம்புக்கு ஆச்சு சத்துக்கு சத்து ஆச்சு
முருங்கைகீரையை கொஞ்சோ பறிச்சுப் போட்டு சின்னவெங்காயத்தப் போட்டு சீரகோ மஞ்சப் பொடி போட்டு
உங்க மச்சா அடிக்கடி சொல்லுவா பிள்ளணே கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையு சும்மா கொதிக்க வச்சுப்புட்டு அந்த தண்ணியா வ லேசா இது பண்ணிட்டு நீங்க சாப்புடுங்க அதுவே பாதி உனக்கு நல்லா தெம்பு கை கால் எல்லா புடிச்சி இழுக்காது அப்டிம்பாரு
கரட்டாதா சொல்லி இருக்காரு
நாந்தா கேட்க மாட்டே இந்தா
ம் அது பண்ணுமே எந்த பிரச்சனையுமே வராது
அத பண்ணப்போறன்னு சொன்னா
ஆ
அதுக்கானே முருங்க மத்த பக்கத்துல நெட்டி வுட்டுருக்கே வரட்டும்னு
ம் அது நட்டு வச்சனைனா உடன டக்டக்குன்ன வந்துரு நாலு எலையை புடிச்சு பறுச்சு போட்டு சின்னவெங்காயத்தப் போட்டு வச் சின்னா அவ்ள சத்தா
ஆமா
ம்
ம்
சேரி
சாப்டு முடிச்சிட்டியாணே
ஆ சாப்பிட்டே மீன்மேக்கர் கொழம்பு சொன்னேல மீன்மேக்கர் கொழம்பு சாப்பிட்டு வாழைக்கா வறுத்து வச்சிருக்கு
ம்
நல்லா டேஸ்டா தெரிஞ்சுட்டு இயுமாண்டி
எங்க அண்ணி சமையல் எல்லாம் சாப்பிட்டு எத்தன வருடங்கள் ஆயிடுச்சு
ம்
இந்த தியாக்குடி ஊசிப்பட எல்லா வந்தே அப்ப சாப்பிட்டே தியா குடிக்கு அடுத்த வாரத்தோட
எப்ப பிறந்தநாள் வருது அடுத்த வாரமா அது பர் ஆ வீட்டுக்காரு
தெரியல அப்டி தா ட்விஸ்டா இருக்கும்னு நெனைக்கே
ஒருவேள ச சம்பளத்த போடாம சிக்கனம் பண்ணி சஸ்த் ஆகறாறோ
எப்டித்தானோ எம்மா மச்சானுக்குத் தப்பாத மச்சா
இல்ல கேட்ட அப்டியே வர்றா
ம்ஹூ எது பண்ணாலு நா தானே பண்ண்ணு மச்சானனுக்கு அந்த அளவுக்கெல்லா பத்தாது
ஆ டவர் இல்லாம இருக்கு உனக் அதனால அடிக்கடி கட் ஆ வாய்ஸ் பிரேக்காயிரு ஒரு எடத்துல டவர் கெடச்சுனா அந்த எடத்து அப்டியே போட்டு போ ஆ ஒரு இடத்துல டவர் கெடச்சன்னா அந்த எடத்த அப்படியே போட்டு வச்சிக்க
உம் அதுக்குதா ஆலமரத்துக்கு நடந்து வந்துட்டே
அ
உம் வீட்ல சாப்பாட்ட வேலை முடிச்சாச்சு உம் வீட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா பாப்பா எந்திருச்சிரும் அதனால அப்படியே ஆலமரத்துக்கு எந்திரிச்சி கட் வந்துட்டேன்
மகிழ்ச்சி
உம்
ஆல மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆட வேண்டி தானே
இங்க எதும் இருக்குன்னேப்பா ஆல மரத்துலே ஊஞ்சல் வந்துடுச்சு
அ
உம் அல்லே தங்கிக்கலா உம்
வேஸ்ட் நோட்ல
என்னண்ணா
பேரண்ட்ஸ் குரூப்ல நீ இருக்கியா
எதுக்குண்ணே
உம் எனக்கு ஃபிரெண்டா இருக்கியான்னு தெர்ல பாக்குறே நா
மணி க ஜூன்னாதா என்னமோ இருக்குமே
ஆமா
நா பாத்திருக்கே
உம்
உம் சின்ன மாப்ள எப்டிணே படிக்கிறாரு
யாரு
பெரிய மாப்பிள எப்டி படிக்கறாப்ல
பெரிய மாப்பிளை இந்த வருஷந்தா தெரியும் எப்டி படிக்கிறார்ன்னு
இப்ப வரைக்கு படிச்சது
இனிமேதா என் பையனே போறா ஸ்கூலுக்கு போன வருஷம் வரையு நல்லாதா படிச்சா இந்த வருஷமு அது மாறி ஏன் தெர்ல அப்றோ படிச்சு போன வருஷம் வரை நல்லாதா படிச்சா
உம்
இந்த வருஷந்தா தலைவர் என்ன பண்றாருன்னு தெர்ல சேட்டை புடிக்க ஆரம்பிக்கறாரு
சேட்டை பண்ணவா
ஆமா இருப்பே நானு
ம்
அடம் புடிக்கிறா ரொம்ப அடம் புடிக்கிறா ரொம்ப
உம் இந்த யாவும் அப்டித்தானே இருக்கு
உம் மண்ணெண்ண திருவண்ணாமலைக்கெல்லா போயிருக்கா போல உங்க அண்ணே
உம் ஸ்டேட்டஸ்ச பாத்தியா இல்லயா
ஸ்டேட்டஸ்ல்லா பயங்கரமா போட்டு இருக்காப்ல
உம் ஒய்ஃப்பும் போட்ருக்காக
உம்
அதெல்லா வேணுன்னே நம்மளுக்கே போடுவாங்க போல
தொழஞ்சி போங்கடான்னு
ம்
தொலைஞ்சிபோங்களே எங்கிவேனா தொலைஞ்சிபோங்களே ஏண்டா இப்போ ஸ்டேட்டஸ் போட்டுட்டு கேக்குறியா
ம் ம்ஹும் ஏண்டா வந்தாங்கன்ன இருக்குண்ணே நீ வேற
மாட்டேங்க ஆனா திரும்ப எப்ப வேணாவென வருவ
ம் ம் இல்ல நம்ம இப்டியே இருந்திருக்குளமோன் தோணுதுனே
ம் அப்டியே விட்டுறணும்லா லைஃப் நல்லபடியா போய்டும்ல ஒழுங்கா கடவுள் மாட்டாரு
ம்ஹும் ம் ம் ம் ம் ம் ம்
இல்லல்ல மூணுறு அட்டைய கிழக்க தா பாப்பே
அப்டி இல்ல அது நான்தா கெடைச்சனா அவுருக்கு எல்லாரையு வெச்
ம் ம் ம் நம்ம வாழ்க்கதா கடவுளுக்கு பிளே க்ரவுண்ட் மாரி
அநியாத்துக்கு வேள்ளா டுறாருனே நா கிரௌண்ட் ஓவர கட்டி விட்டே போல ஃப்ரீயா வெள்ளாடுறக்கு
சிக்ஸ்ஸு ஃபோரு சிக்ஸ்ஸு ஃபோரு சும்மா அடிச்சு தள்ளுவாரு
எனக்கெல்லா ஸ்ட்ரெயிட்டா தௌசண்டக்கு போயிருவா புள்ள ஹண்ட்ரடுல்லா ஏயிம் பண்ண மாட்டா புள்ள தௌசனுக்கு போயிருவப்புள்ள
அதே எல்லாரு வீட்டிலயு வெடி வெடிக்குமா நம்ம வீட்டில மட்டு வானவெடிக்க வெடிக்கு
ம்ஹும்
நம்மல்லா வெடிய பாஸ் பண்ணி வான வெடிக்கு போய்ட்கோ அப்டியே மனச சொல்லி தேத்திக்க வேண்டியதெ
பாரு சர்ப்பிரைசா மச்சா அடுத்த வார வந்து எறங்கப் போறாரு
வந்தாருன்னா நல்ல கலட்டு இருக்கு
யாருக்கு ஏ அவர் என்ன பன்ன போராரு உன்னைய
அட என்ன நானு அங்கே அங்கே டியூவுக்கு போட்றதுக்கெல்லா பணம் போட்ணு இன்ன வரைக்கு வந்து அத பத்தி சொல்லவே இல்ல
ஏ
அம்ம வீட்ல நா பரவால்லயா ஒனக் ஒன்னு ரெண்டா அட்ஜஸ் பண்ணலா வெளியில இல்ல அதெல்லா குடுக்கற டைத்துக்கு கரக்டா குடுக்கணுல்ல
சேர் செரி கடனா முடிச் நீங்க லோ வாங்காம இருந்துபாத்துங்க கடன் வாங்காதீங்க அவ்ளோவா கடன் வாங்கமா பாருங்க
அத்தியாவசியமான கடன்னால தானே வாங்கன இல்லனா வாங்கிருக்க மாட்டே
ம்
கடனா மூன்ற இருக்குனே
மூண் லட்சமா
அ ரீசன்டா ஒன் இயர்க்குள்ள மூன்றர லட்சோ
ஓ சேரி சேரி கடன வாங்குன அடைக்கதா பாக்குனு கடன வாங்கி கடன அடைச்சமா கடங்கொறையவே கொறையாது
ம்ஹும் கடன வாங்கி எல்லா செய்முறைகள் செஞ்சிருக்கு இனிமே அந்த கடன்ல ல்லா நம்ம அடைச்சிட்டுதா அடுத்த செய்முறைக்கு எறங்கணு போல வண்டி வாங்கிருக்கு செயின வித்துட்டு
ஆ
கடன வாங்கி சோபு செஞ்சிருக்கு
ம்
ம் அப்புற ரெண்டு நக இன்னொரு கடன்கள கட்றதுக்கு வேண்டி வாங்கி வச்சிருக்கு மொத வட்டிக்கு வாங்கினது இப்ப நகைய வச்சு வாங்கிருக்கு அந்த அத அதெல்லா டோட்டலா போனா மூண்ர வருது
ஓ மூண்ர வருதா
ஆமாண்ணே செரி அப்டியே கொஞ்ச நேரோ
ஆ
டிலே ஆயி வாரே
சேரி வா
கொஞ்ச ரெஸ்ட்டு எடுத்துட்டு திரும்பி வாரே ம்